ஹலோ
ஹலோ
ஆ அத சொல்லுங்க உங்க உங்க சைட்டு அளுங்க நல்லா லேக் ஆகுது ஸ்ட்ரி கொஞ்ச நேரமா
ஓ கேக்குதுங்களா ஆ சொல்லுங்க
நல்லாவே கேக்குது ஏ சைடு கேக்குதா
முதடிக்கு சொல்லுங் சொல்லுங்க
அதாங்க உங்க சைடு கொஞ்ச லேகு ஆகுதுங்கிறாங்
லேக் டவர் ஃபுல்லாதா இருக்கு இல் டவர் கம்மி அ
ஃபுல்லா இருக்கு சேரி சொல்லுங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க எல்லா அவ நம்ம பேசின ஒரு விஷயதா கொஞ்ச கோவந்தா அதாவது அவங்க அவங்க பண்ற ஒரு விஷயோ அதாவது அவங்க பண்ற ஒரு செயல் வந்துட்டு என்ன போய் செய்யுது அப்பிடின் சொன்னா இதெல்லா நீ கேக்க கூடாதுமா அத ல்லா நீ கேட்கக்கூடிய ஆள் கிடையாது அதாவது உனக்கு இததெல்ல கேக்குறதுக்கு இது இல்ல நீ கேட்க கூடிய இடத்துல இல்ல அப்பிடிங்கற மாரி நமக்கே ஒரு தாட்டு வருது செய்யற பட்சத்துல இப்போ இவங்கள கேட்க கேட்கிறவங்க மேல தப்பா இல்ல நெனச்சவங்க மேல தப்பா என்ன அப்பிடின் சொல்லி கேட்டா நா என்ன சொல்றதுனு செரிங்க ஆ கோரிர் சீமந்த அப்பறமா இத பத்துருமா கண்டினியூ பண்ணலாங்கிறது தப்புதான
வே கேக்க வேணான்னு யாரவது சொல்லுவாங்களா அவங்களா நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்ண்ட் பேர்சன் அவுங்கல அவங்க கேட்க வேணானு எதக்கு கேட்கிறாய் நீ வே ஸ்ட் யாரு நீ
அவங்க சொல்ல மாட்டாங்க இப்பிடி பண்றா சொல்ல மாட்டாங்க யாருமே யாருக்கு பைய உன்ன பிடிக்கல நீவேணா சொல்லாத அப்பின்றது யாருமே யாருக்கயே முன்னில நோக்கி சொல்லவே மாட்டாங்க அந்த வைதிய யார் த்தே கெடையாது தெரிஞ்ங்களா கெடையவே கெடையாது அது யாரா நா சொல்லிக்கேங்க அப்பிடின் சொன்னாலு கடையவே யாரும்மே சொல்லிக்க மாட்டாங்க ஓகேவா ஆனா எகிட்ட அவுங்க நெனைக்கற ஒரு அவள வச்சி கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிர்லா அப்பிடி நா நெனைக்கறே
ப்பலோ கெடையாவே கெடையாது ஒரு விஷ்யோ வந்து அவுங்க அவுங்கிட்ட நீங்க தைரியம் என்ன இப்பிடிங்க நீங்க சொல்றீங்க புடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு உடனே வந்து புடிக்கன்னு சொல்றக்கு ஒரு ஒரு இ ஏங்க இப்ப வந்து ஒரு விஷயோ வந்து நீங்க சொல்றது எனக்கு ப புடிக்கல தயவுசெய்து வந்து அங்க நீ பண்றத புடிக்கலன்னு சொல்றது நால நாலா ஒரு தைரியா சொல்லிருக்காங்க எப்பரப்பா நீ பண்து
கிடையாது இப்ப நம்ம சொல்றீங்க நாங்க நீங்க நீ பண்ற விஷயோ பிடிக்கலன்கிறது வேற ஒன்ன எனக்கு பிடிக்கலன்றது வேற நீ கேக்ற விஷயோ
ஏங்க அதுதாங்க சொல்லற விஷ்யோ நாங் கேக் ஒரு நிமிஷோ இருங்க ஏன்னா அவள் கேட்கற விஷயத்த நா நா பண்ற விஷ்யோ வந்து அவளுக்கு அவ கேக்கற மாரிதா ஒரு விஷயமா இருக்குதுக்கு பதிலா அத்த அவளுக்கு புடிக்க விஷயோ நா பண்ணலமாட்டே பஸ்ட் பஸ்டஃபால் சரிங்களா இன்னோ இன்னோ த்து என்னா சொல்லறேனா அவல நா வந்து பஸ்டே இந்த விஷயத்துக்கு வந்துகா ஒரு விஷயத்துக்கா நா வந்து எப்பவுமே வந்து இது பணண் மாட்டோ ஃபோர்ஸ் பண்ண மாட்டோ இனி எங்கள வந்து ஏ கேக்குற ரிசின் எங்கர் இப்பிடி பண்ற நா எதோ ஒரு இத கேக்கவே மாட்டே ம் ஏ இதுமே பண்ற நீ பண்ணாமவுட்டு இத்துருக்கலால்ல செய்யமாவிட்டுருக்கிலாமில்ல சொல்லுட்டு அவங்ககிட்ட இத வந்து கேக்க மாட்டே பஸ்டஃபால் ஏ நான அந்த விஷதுல நா விஷயம் செய்யிறேனா முக்காவாசி தெரியு எப்பா நேத்து கூ இங்க பாருங்க நேத்து கூட ஒரு மிஸ்அண்டர்ட ஸ்டாண்டிங்தாங்க நா சொல்றே நாலா அவளுக்கு முன்னாடி தெரியும் நா ஃபிரண்ட்ஸ்வோட இதலா வெளியே போறது இல்ல அவ நெனைக்கிற தெரியுமா நா வெளியே போனா பேசவே மாட்டேன்னு நெனைக்கிறா ஆனா நா எப்ப அதிக வெளிய போற நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு தெரியு மோஸ்ட் டாஃப் நா போறது ரெண்டே ரெண்டு இடம் தா ஒன்னு ஆபீஸ் போவே இல்ல தோட்டோ போவோ மிஸ் ஏ பிரண்ட்ட நா மீட் பண்றது ரேர் ஆனா நா சொல்லறே இந்த கடசி கடசி ஒரு ரெண்டு வாரலா அவங்க தா கமிட்பண்ண சன்டே வெளிய போவாங்க அந்த டைம்ல ஸ்கூல் பசங்க கூப்புடுவாங்க அவள பாக்க போவே பொய்லா மாட்டே அவங்கள பாக்க போவே சனிக்கிழம நைட் ஒரு எயிட் ஓ கிளாக் மேல வந்துடே வாடா எங்கடா இருக்க வாடா கூப்பிட போலா வாடா ஃப்ரியா இருந்தா வாடானு கூப்புடுவாங்க நா ஃப்ரியா இருந்தா நா போவே இல்லின்னா சொல்லவே இல்ல ஃப்ரீய இருந்ததா போவே அதுவு அவங்களோட கால்பேசல வேல இருந்த மிஸ் அவங்க எத வேல இருக் க்கு இல்ல அவங்க ஃப்ரியா இருக்காங்கன்னா அப்பிடிதா போனவ தவற மத்த நேரத்தில சும்மா நா வீட்ல இருந்தனா அமி அவங்க அவங்க வீட்ல இருக்காங்க அப்பிடிங்கடத்துலா போவேமாட்டே ம் ரெண்டு மூணு வாரமதா அப்பிடி போயிட் சொல்லுங்க கே இப்பிடிதா இருக்கே
அவ்வாங்க இப்போ நீங்க சொல்றதெல்லா கரெக்ட்டுதா சாப்டிங்களா கேக்குதுல்ல நா பேஸ் சுறது
நல்லாவே கேக்குது சொல்லுங்க
அதா நீங்க சொல்ற விஷ்யோ கரெகட்டுதா அந்த விஷ்யத்த நு ஏத்துக்குற ஆனா அவங்களுக்கு இந்த மாரி ஒரு எண்ணோ வந்துச்சுங்குற பட்சத்துல எண்ணோ அடிக்கடி அவங்களுக்கு வருது டா நா ஃபஸ்ட் அப் ஆல் எனக்கு இந்த மாரி ஒரு இந்த மாரி கஃபீல தாண்டிதா பா ஃபஸ்ட்டு பேசுன ஆனா திரும்ப இதே என்னத்த கொண்டு வன்ட்டீங்க அப்டிங்குற மாரி இதோட அவங்க உங்கிட்ட இப்ப மூணாவது வாட்டி
ஏங்க இந்த மாரி தாண்ட தாண்டி ஓ நா என்ன நா என்ன சொல்ல ஒரு நிம்ஷோ இருங்க அவர் த்து நீங்க சொன்னீங்க தெரியுமா இந்த மாரி ஃபீல தாண்டிதா உங்களுக்கு கொண்டு வன்ட்டாங்க இந்த மாரி ஃபீலுக்கு கொண்டு வன்ட்டாங்க என்ன மாரி ஃபீல் பதில் தெரிலங்க எனக்கு ஆ இப்ப எந்த மாரி ஃபீல் கொண்டு வந்து இருக்குன் உண்மையாலுமே எனக்கு தெரிலிங்க அவுங்கள ஒருத்தவங்கல நா வந்து உண்மையா ஒருத் ஒருத்தவங்க நேசிக்கிறப்ப வந்து இந்த மாரி ஃபீல்லு அந்த மாரி ஃபீல்லா ஒரு ஃபீலுமே இல்லீங்க
எ இந்த மாரி அந்த மாரி ஃபீல்லா இல்லங்க கேக்க கூடாது ம்
இப்ப வந்து ஏங்க இப்ப கே நீங்க என்ன கேக்குறீங்கன்னா நா என்ன கேக்குற ஒரே விஷ்யந்தா இப்ப நீங்க கோவப்பட்டு கோவப்பட்டு இல்ல என்ன சொல்றனா கோவப்பத்துட்டுக்கு உரிம இருக்கா இல்லையா உங்களுக்கு
இல்ல
அதுதா ஏன் கேக்குற சொன்னா உங்களுக்கு புரியுதா மீன்ஸ் நா பாஸ் நீ அவங்க அவங்க பேசும்போது கேக்க கேட்டிக்கிறாங்க மிஸ் மிஸ் அவங்க ஆள் சொல்ற பேசும்போது அவங்க கேக்குறாங்க திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதாவது திருப்பி பேசுனா முடுஞ்சு எல்லா நாலுமே அவங்க பேசுறது இல்லியல்ல மீதி எல்லா நாலு சண்ட போட்டு இது பண்றாங்களா இப்ப புதுசா ஒன்னு சொல்றாங்க ரூல் பண்ண நெனைக்கிறன் சொல்ட்டு ஏக் ஏக்சுவலா வந்து நா அவுங்க கிட்ட அவுங்க கிட்ட நா புடுச்ச குவாலிட்டியே வந்து அவங்க வந்து அட்மியர் என்னைய பண்ணதே விஷ்ய வந்து அவுங்க வந்து என்னைய வந்து எப்டி கேப்பாங்க தெரியுமா அ நீங்க பண்றது தப்புனா தப்புன் ஓப்பனா சொல்லுவாங்க அவுங்க இப்ப இப்பல்லா நா நா அது இப்போவு உங்கிட்டு இருக்கு நா இல்லீன் சொல்ல அது விஷ்யோ எனக்கு இருக்கு ஏனா எதுனா பிடிக்கு பிடிக்கனதா ஒவ்வொரு விஷ்யமா எனக்கு புடிக்கு சின்ன சின்னதா அவ சிரிக்கிறதுல இருந்து பண்றதுல இருந்து அ கோவப்படுறது திடீர்னு பேசிட்ருப்பா திடீர்னு வந்து பாத்தீனா திடீர்னு சண்ட போடு தீனு தீனு திடீர்னு கோச்சுப்பாங்க எதுக்கு கோச்சுக்கலான்னு கேட்டா நா எதாவது சொல்லிருப்ப அதா அவளுக்கு புடிக்காம போயும் டக்குட் க்குன்ன கோச்சு கட் பண்ணிருடுவேன் திருப்பி நான் பத்துக்க எதுக்கு எதுக்கு கோச்ச இப்ப எதுக்கு போோு கட் பண்ணன் ஏன் கோவமா இருக்கு அப்படின்னா நம்மதாவ சொல்லிருப்போம் கவனிக்காமாட்டிருப்பன் அதது திருப்பிடக்காமட்டிருப்பன் இந்த வார்த்தக்குன அர்த்தம்துல்ல அதெல்லாம் பேசும்ோது வந்து பாத்தீங்க எனக்கு மணிக்கக்கணக்கா பேசின காலாம் இருக்குங்க என்ன பேசுனேன் தெரியாம பேஸ் கஷ்ட காலமா இருக்கு பேசும்போது வந்து பாத் பாத்தீங்கன்னா வெச்சுக்கங்க டைம்மே போறது தெரியாது டைம் போறது மீன்ஸ் நீங்க நெனைக்கிறீங்களா அல்லா அது அதுனுன்ட்டு பேசுறது தெரியாம போச்சு நீ என்ன பண்ற நா என்ன பண்ற நீ ஏ இது பண்ல நா ஏ இது பண்ல மிஸ் ரெண்டு பேரு மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி கொறதா சொல்றோ எக்ஸ்புளேசன் அதிகமாகும் போது தாங்க உங்கள அவ அவுங்க மேல இருக்க கம்புளெயின்ஸ் வெளிய தெரிய வரு எக்ஸ்பேசன்னே இல்லாத அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கங்க டைம்மிங்கே என்ன பேசவே தெரியாது ஒண்ணுமே இப்ப பேசுற விது அப் இப்ப பேசுறதே மறந்துருவ அவங்க கிட்ட அவங்க சொல்ற விஷ்யம் மறந்து திருப்ப அது கொஷ்டின்னா கேப்பா இப்ப என்ன நா சொன்னதுக்கு என்ன என்ன சொன்னோ உங்கள்டின் கேப்பா நா பேந்த பேந்த முழிப்ப அது ஒரு கோவ் இல்ல நீ சொல்லீனா நா பேச அ அது ஒரு டாஸ்கா நடக்கு அது பேசி அது ஒரு இருவது நிம்ஷோம் அத் பேசுறதே தெரியாம பேசுற வித் இப்ப பேசுனது இவ ஏ அன்னைக்கே இது சொல்ல ஏ நீ அது அப்ப சொல்ல ஒரு கம்புளைண்டாதாங்க போகுது கம்புளைண்டாதா போகுது கம்புளைண்ட்மன் நா ஒண்ணு கம்புளைண்ட் பண்றது இப்ப இப்டின்னா அந்த அந்த அவங்க கேப்பாங்கள்ல அந்த விஷ்யத்த அந்த விஷ்யத்த வந்து நா இது பண்ண இல்ல அன்னைக்கு நீங்க இது பண்ணீங்கள்ல அதனால நா அதனாலதா அப்ப நா கேட்ட அப்டிங்கிற மாரி ஆனா மொதலு அப்டி போவே போகாது நீ சொன்னஸ்ஸோ செரிம்மா செரிம்மா செரிம்மா எனக்கு எனக்கு எனக்கு தெரிலின் நெனைக்கிறீங்களா அதெல்லா தெரியாம இருக்குன் நெனைக்கிறீங்களா எனக்கு ஒரு முறைக்கு மேல எனக்கு ஒரு லெவலுக்கு மேல போம்போது ஏம்பா ஏன்டா இப்டி இருக்கு ஆ கம்புளைண்டாவே பேசிட்டு இருக்கோ கம்புளைண்டாவே சொல்லிட்ருக்கோ அவங்க கிட்ட நம்ளு வந்து அவ எவ்வளோ எவ்வளோ பேசணு எவ்வளோ இது பண்ணு‌ இரேஸ் பண்ணா அவ்வளோ இது நம்ம டைம் குடுத்தோ அவ்வளோ இது டைம் ஸ்பெண்ட் பண்ணு டைம் கம்மியாதாங்க குடுத்துருப்ப காலு சேந்த டைம் கம்மியாதாங்க குடுப்ப ஆனா அதே அவங்களுக்கு போதுமானதா இருக்கு இப்போ வந்து க இப் இப்ப வந்து அவுங் அவுங்க அதே எதிர்பாக்கறாங்க ஆனா நா இப்ப தப்பா அவங்க ஒரு து சொல்லங்க கால டைம் ந கா ஆபிஸ் போும் போோே ஆபிஸ் வேல போய்வ ஒரோர பண்ண திருப்பி போது அவங்க வேலையா இருப்பாங்க இந்த மார் வேலையா இருக்கம்பா சேர் ஓகே நீ ஃபீரி ஆயிட்டு கூப்டுப்பா நா பாக்கற அப்ப நா ஓகே நீ பாருப்பா நீ ஃபீரி ஆயிட்டு சொல்லுப்பா அப்டின் அவுங்க ஃபீரி ஆயிட்டு அவுங்க கூப்புடுவாங்க கால்ல நா கெளம்பி போ ஆஃப்பீஸ் கெளம்பி போம்போது நா அ ஃபோன் ரெண்டு ஃபோன் கம்பள் செரி நா பண்ணுவ எடுக்கலயா ஓகே போகும்போது போ கிளம்பிட்ட சா கூண்ணுவா அது இல்லாமதா நா மிஸ் பண்ட்ருக்கீங்க புரியல
இது எல்லாமேதாங்க மிஸ் வேலை ம ஹ ஒரு டைம் ச சென்ட் பண்ணாம அவள நா வந்து எனக்குள்ளயே நா புடிச்சு வச்சுக்கேன்னு சொல்லவே இல்லங்க எந்தக்குள்ள புடிச்சு வச்சுணு அவள நா சொல்றதா கேக்கனு அவ இது பண்றேன்னு இல்ல சின்ன சின்ன வியத்தயு கூப்ப இவுங்க கால் பண்ணாங்கப்பா இந்த மாதிரி பேசினாங்கப்பா எனக்கு இவுங்க மெசேஜ் பண்றாங்கப்பா நா கேக்க மாட்டே அவுங்களே சொல்லுவாங்க எல்லாமே எங்கிட்ட எல்லாத்தையு ுவ தீபா அதனால வந்து நா யார்ட்ட கோவத்த காட்றது என்ன பண்றே இப்ப எல்லாத்துகிட்டேயு கோபத்த காட்டிக்கிட்ட இருக்கே நானு எனக்கு என்ன நெனச்சா வருத்தமாதா இருக்கு எனக்கே ஒரு மாதிரியதா ஃபீல் ஆகுது எனக்கு
ஹலோ
சரி யார் மேலயு தப்ப நல்லா இல்ல நீ கண்ண சேரிங்க தோழி
எம்மேளதான
ஒன்னு அதுதாங்க இவுங்க இத்தன நாளா முறய இ ஒரு ஒரு முடி பே டக்குன்னு எடுக்க மாட்டாங்க அதுதா விஷயோ சரிங்ளா
சொல்ல நா நார்மலா போ எனக்கு நார்மலா எல்லாம் போம்போது நா நார்மலா பேசுனே கோவ வந்து எனக்கு இது நடக்கு போது நா கோ இது அப்டியே மாறிறே அ அப்டிங்கிறப்ப எம் மேல தப்பு இருக்கு நா நா புரியாம இல்லைங்க எனக்கு எதுவுமே எனக்கு புரியாம இல்லைங்க ஆனா நா எவ்வளதா வந்து மீன்ஸ் எவ்வள இது பண்ணாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாக்கும்போது வந்து மீன்ஸ் நா இந்த மெயின் காரணமே வேல இல்லாத ப்ஷர் தாங்க எனக்கு மெயின் ப்ரஷாவே இருக்கு எனக்கு ஆனா அத அவட்ட ஒப்பனா சொல்ல முடில்ல மீன்ஸ் இந்த மாதிரி வந்துப்பா எனக்கு ஒரு மாதியாவே ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு நேத்து அவுங்க சொன்னங்க சின்ன சின்னதாவ கூட வந்து வந்து என்னால எதுவுே யோசிக்க முடியாதா அளவுக்கு உட்காட்டு இருக்கே நானு அத அவுங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னுட்டு வரும்போது அவுங்க ஃபோன் எடுக்க மாட்றாங்க எனக்கு யாருங்க ஷேர் பண்றக்கு எனக்கு யாருங்க இருக்கா அவுங்க அவுங்கள விட்டா எனக் யாரு
அவுங்க அவுங்காளுக்கான தேவய எல்லா செய்யாது போது அவுங்கிட்ட என்ன இருக்கு அதாவது அவுங்களுக்கு ஒரு வீட் பேஸ் இருக்கலா அத வச்சு அங்க வந்துட்டு அந்த மாதிரி பண்றவங்க தெரியு ஆனா அது நீங்களே குடுத்தா என்ன பண்ணா உ ஆ ஆ ஆ
ஹலோ
வாறே வாறே ஆ சேரி சித்தி ம் ஆட்டு சொல்லுங்க
சொல்லுங்க அதுதாங்க விஷய என்னான்னா இதாங்க விஷ்ய வேற எதுவு கெடயாது
ஆ சேரி மூனு மணிக்கா சித்தி ப்ல்லே எடுக்க போவேல அப்பதா ஆட்டு ஆட்டு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ம்